ஹலோ அ வணக்கங்க
ஹலோ கேக்குதுங்களா
கேக்குதுங்க சொல்லுங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க
அ ஜின்ன பாப்பாக்கு என்ன வைக்க சொல்றா தலைக்கி அத வச்சுட்டுருக்க என்ன வச்சி காலையில குளிக்கண்ணும் நாளைக் டூருக்கு போறாளாம் ஃப்ரெண்ட்ஸங்களோட
அ எங்க டூரு ஓ பங்களூர் அ செரி அப்டியே சுத்தி பாத்துட்டு வருவோம
இல்ல அவ இங்கதா இருக்றா இவ வந்து அ அம்மா வீட்ல இருக்கா இவ ஃரெண்ட்ஸு காலேஜ் பிரஃரெண்ட்ஸுங்கல்லாம் சேந்து போறாங்க
ஓகே ஓகே
ம் இதான் ஃபர்ஸ் டைம் வெளில டூருக்கு போக அனுப்றது
பரவால்ல இப்போ கொஞ்சி ஏஜ் தெளிவா இருக்காங்கல்ல இப்ப எங்க உட்டாலும் வந்துருவாங்க அவங்களுக்கு அது ஒண்ணு பிரச்சன கடையாது அதனால ஓகே தான் அ உங்க அதுதான் இப்ப ஒங்களுக் ஞாப க்குங்களா ஸ்கூல் ஞாப ஸ்கூல் படிக்கும்போது நீங்க எதனா போயிட்டு வந்தீங்களா
ஆ போயிருக் க்ங்க நா அஞ்சாது படிக்கும் போது வணக்கல் கூட்டு போயிருக்காங்க ஓ அஅது அப்போ வந் து லாரில கூட்டுன் போனாரு எங்க ஹெச்சம் இப்பனே ஏறி இருக்கவே மாட்டோம்ல
ஆமா
ஆ
ஆ நாலாங்க கின்ன வயசுல செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வந்து குண்டக்கல் போயிருந்த குண்டக்கல்ல்லாம் ரொம்ப விஜயவாடா குண்டக்கல்லல்லாம் வந்து ஆந்திரா பார்ட்ரு ரொம்ப தூர் அப்பவே பாருங்க எங்க அம்மா எவ்ள தைரிமா அனுப்பிருக்காங்க இப்போ நா அது தா கேட்ப ஏம்மா ஆம்பள பசங்கள கெட்ட கேட்டுக்கு அனுப்புறதுக்கு நா பயப்பட்ற நீ ரெண்டு வய எனக்கு ரெண்டாவது தா படிப்ப மிஞ்சு போன ஒரு ஆறு ஏழு வயசு தாருக்கும் அப்பவே நீ அனுப்பி இருக்கிறன்ன ஒனக்கு எவ்வளோ தைரியன நீ எல்லாம் தெய்ரிமா பேஸ் பண்ணுவ அப்பத்துருந்து அனுப்பனாதா எப்படியே டீச்சர்ஸ் ஒங்கள பாத்துப்பாங்க
ம்
எப்புடி அதுல ப பயந்து பயந்து வச்சிருந்தா எத்தன் நாள்க்கு வைக்க இத்தனைக்கும் ஆம்பள பையன எங்கயும் அனுப்ப மாட்டாங்க எங்க அண்ணன எங்கள எல்லாம் அனுப்புவாங்க எங்க அம்மா அனுப்பி ஆனா எங்க அக்காவ அனுப்பமாட்டாங்க அவ கூட கொஞ்ச பயந்து சுபாவோ நா கொஞ்ச ரொம்ப தை ரிய எங்க அக்கா எ தங்கச்சி ரொம்ப தைரியோ அதனால எங்க ரெண்டு பேரும் நம்பி எங்கன்னா அனுப்புவாங்க ஸ்கவுட்ஷ்ல இருந்தன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ல இருந்தே ஸ்கவுட்ஷ்ல அந்த கைட்ஸ் லா இருப்போ இல்லீங்க ளா புல்புல்ஸ் ன்னு அதாது ஒன் டூ பைவ் வந்து புல்பல்ஸ்ன்னு வாங்க அ பாய்ஸ வந்து கப்ஸுன்னுவாங்க அப்புற பிப்த் சிக்த்து ல்லாம் போய்ட்டா கைடு இந்த மாரி கைடு ஸ்கவுட் ஸ்னுன்ற ஸ்கவுட்ஸ் மாரி இருந்தோ அதுல நா அனுபவிக்காத எடமே இல்லப்பா நானு தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்ட அ சுத் தாத எடமே கெடையாது ஸ்போர்ட்ஸுக்கு சுத்திருவ நாலா நல்லா அடிச்சம்பா ட்ரெயின்ல ட்ரெயின் ஒரு அபார்ட்மெண்ட் புல்லா எங்களுக்கு ரிசர்வேஷ ன் பண்ணிடுவாங்க ரயில்வே ஸ்கூல் படிச்சதுனால ஆமா ரயில்வேஸ் கூல் படிச்சதுனால ரிசர்வேஷன் எங்களுக்கு ஃபுல்லா என்ன இருக்கோ ஒரு போட்டி கம்பல்சரி எங்களுக்கு இருக்கு ரிசர்வேஷன் பண்ணிடுவாங்க அவ்ளோ அழகா பீஸ்புல்லா படுத்துன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கடலுக்கு நடுவுவில ஒரு டைம் அது மறக்கவே முடியாது போங்க கடலுக்கு நடுவுல மும்பைக்கு போவோ இல்லங்களா தானே டு மும்பை அந்த கடல் நடுல வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கு ஆமா அது மேல போச்சுங்க அந்த ட்ரெயின் எட்டி பாத்து ட்டு அப்பா இப்டிதா பயந்துனுலுங்க
ம்
அதுக்கப்புற ஒரு பேக்ல வந்து எல்லா அந்த கடல்ல காசு போட்டா நல்லதுன்னாங்க
ஆ
எ பேக்ல வந்து பிளைடு பிளேடு இருந்தக்குது எனக்கு தெரியல எங்க அப்பாவோட எங்க அப் பாவோட பேக் அப்டியே எடுத்து வண்டுகிரே கைய வுட்டா கை கிழிச்சிருச்சு ஃபுல்லா
ஐய்யையோ
காசு எடுக்கற கையை விட்ட கை அப்டி ஃபுல்லா அப்டியே கிழிஞ்சிருச்சு அதுக்குகப்புற மிஸு தி ட்டி அவங்களோட கர்ச்சிப் யூஸ் பண்ற கர்ச்சிப் எத்து கட்டி அ போறதுக்குள்ள என்ன போன பொரிய போ அங்கே போனோடனே டான்ஸ் ஆடறது நைட்டு பார்ட்டி எல்லா இருக்கு அங்கே ஸ்கவுட்ஸ்ல நல்லா இருக்கு அங்க அங்கே போயி்ட்டு போங்க எப்பா லைஃபை செமைய என்ஜாய் பண்ணுங்க நா நானு சின்ன வயசுல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரையு நா சுத்தாத எடமே கெடையாது போகாத டூரே கெடையாது செம்மையா என்ஜாய் பண்ணே ஆனா ஏ ஆம்பள பசங்கள ரெண்டு பேரு நா எங்கயமே அனுப்பல ஒருத்தனை டென்துல தா டென்துல தா ஒரு எடத்துக்கு அனுப்புனே ஒருத்தனை டுவல்த்தல தா அனுப்புனே கொடைக்கானல் அவ்வளவுதா அதுக்கே பத் து ஃபோனு எங்கே இருக்கற எங்கேக்கற ஏதுக்கிற ஏதுக்குறேன்னு இதே அவனை டார்ச்சர் பண்ட்டே அப்பல்லா ஃபோன் இல்ல ஒண்ணு இல்ல காலையில ஆறு மணி ட்ரெயினில எத்துனாந்து வுட்டாங்கன்னா அ ரயில்வே ஸ்கூல்லாண்ட எத்தனாந்து வுட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து பிக்கூட பண்றதுக்கு எப்டி சொல்றது ஃபோன் கூட கெடையாது
ஆமா
அவங்க அவங்களே தா போயிடணு டிஸ்ட்ரிபூ பண்ண நைட்ல மட்டு எடுத்துனந்து வுட்டு போயிடுவங்க பேரன்ட்ஸு காலையில நம்ம ட்ரெயின்ல வந்ட்டோனா கா அ கூலாண்ட விட்டுட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நம்பளே தா போகணு
ரயில்வே ஸ்கூல்ல இருக்கும் போது எங்க தங்கச்சி த பெங்களூர் தங்கச்சி தா போயிருக்கு ஒரு டெல்லி கூட்டும் போனாங்க ஆ டெல்லி கூட்டுணு போகும்போது அவ போவே மாட்டேனா நாங்க எல்லாம் கம்பல் பண்ணி அமுச்சு ட்டோம்இப்போய் அப்பதான் பாத்துட்டு வர முடியும் தனியால்லாம் எங்க நம்மள கூட்டிட்டு போயிட்டு அவ ஸ்கூல்ல போம் போதே போ அப்டின்னு
தனிப்பட்ட முறைய எல்லாம் போணும்னு நினைச்சுக்கோங்க செலவும் அதிகம் நம்மளுக்கு அவ்வளவு தெளிவும் இருக்காது அப்போதக்கு இப்ப இது எல்லாருமே குரூப் ஆப் போறநாள ஓரளவு நம்ம தெளிவா தெரிஞ்சுப்போம் அது அந்த ஸ்கவுட்ஸ்ல நைட் வீட்ல ஒரு பார்டி மாதிரி நடத்துவாங்க டான்ஸ் பார்டி மாரி ஒரு ஒருக்கு இப்ப எங்கஸ ஆ பஃயர் கேம்ப் போட்டுட்டு கேம்ப் மாரிப்பா நைட்ல கேம்ப் போட்டு டான்ஸ் ஆட சொல்லுவாங்க பாருங்க இத்தனைக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்காது ஒரு பாட்டு இருக்காது ஆன்தஸ்பாட் நம்மளும் இங்கிருந்து கொண்டு போயிருக்கணு ஆக்சுவலா நாங்க ஒரு டயம் மிஸ் ஆயிடுச்சுங்க கொண்டு போகது விட்டுட்டாங்க வாயிலேயே பாடி எங்களது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு பாருங்க வாயிலேயே பாடி ஆறு பேர் கட கடனு பாட ஆரம்பிச்சிட்டாளுங்க நாங்க நானும் ரெண்டு மட்டும் ரெண்டு பேரும் ஒரே மாரி பாவாட சட்ட கொண்டு போயிருந்தோம் அன்னைக்கு ரெண்டு பேரும் போட்டு கலக்கிட்டோம் போங்க அது அதை நினைச்சாதான் இன்னும் அப்டியே அ நினைச்சு நினைச்சு பாத்துக்கறது அத நானு
பழைய ஃப்ரரெண்ட்ஸ் எல்லாம் அப்டியே கன்டினியூ பண்றீங்களா
ஆ இருக்காங்க இருக்காங்க இருக்காங்க இன்னும் பேசிட்டு தான் இருக்கறாங்க இன்னும் அதே டார்ச்சர் தான் இருக்கு இருக்கு ஜாலியா இருக்க அந்த குரூப் புள்ளா ஃவைல் ஃப்ரேம் பண்ணிட்டுஇருக்கறாங்க
ஆ
ரயில்வே ஸ்கூல்ல இருந்து படிச்சவங்க செஞ்சோசப் படிச்சவங்க எல்லாமே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு டெய்லி குட் மார்னிங குட் ஈவினிங் என்ன பண்றீங்க ஒருத்திக்கு பர்த்டேனா வச்சு செஞ்சருதுஅவள
ஆ ஆமா எங்க தங்கச்சி கூட அப்டிதான்மா ஒரு குரூப்ல இருந்தேன்னு சொன்னா
உம்
அ குரூப் ல இருந்தேன் எந்த நேரம் பேசிட்டு இக்குறேணுஆ எந்த நேரம் பேசிட்டே இருக்கறது பசங்களுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் ஏதோ பொங்கிச்சு போல சிரிச்சுட்டேன் அப்புறம் குரூப்ல இருந்து நா வெளிய வந்துட்டேன்
ஆ அ ஆ இல்ல அதாவது ரொம்ப நேரம்ல உக்காந்து பேசிட்டு இருக்க மாட்டோம் ஆனா ஒரு ஆப்பர்சுனிட்டி தான இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆ இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாத்துட்டு போனும் நம்போ இருபது வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எப்படி இருக்கறாங்க அவங்க ப ங்களோட எப்படி இருக்காங்க என்ன வாழ்கை வாழ்றாங்கன்னு ந தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆச ச்சயா இருக்கு ஒரு சிலருது சாடுக்கு அதையும் இருக்கு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னுவாங்க சிங்களா வளர்க்குறேன் குழந்தைன்வாங்க அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இருக்கும் ஒரு சிலர் ரொம்ப புவர் கேர்ள்ல இருந்தாளுங்க அப்ப ஸ்கூல் படிக்கும்போது இப்ப லைப் செட்டில் ஆயிருக்கு இப்ப வந்து ரொம்ப நல்லாவே ரிச்சா இருப்பாளுங்க அதெல்லாம் கூட ஒரு மாரி சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு நல்லவாழ்க்க அமஞ்சிருக்கே அப்டின்றது முதல்ல நெஜமாதான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது நம்ம சின்ன வயசுல பழகனும் இப்ப இப்ப இருக்க பழக்கமோ ஒரே மாரிதா இருக்கு ரொம்ப அதிகமா டிஃப்ரெண்ட் லா இல்ல நம்ப எப்போ அப்போல்லா போடி வாடி அவளே இவளேன்னு பேசுறதுலா அப்படிதா பேசினு இப்போ இப்போ கூட அந்த பெருசாயிட்டோன்ட்டு அந்த இதெல்லா கிடையாது ஈகோ கிடையாது நா பெரியவ நீ பெரியவ அதெல்லா அந்த ஈகோ கிளாசஸ்ல்லா இல்ல பரவால்ல அது குரூப் வந்தது அதுலஇருந்து என் பிரண்ட்ஸக்கு நிறைய பேர் கண்டுபிடிச்சே நிறைய பேர் தே யாரெல்லா தெரியா இருந்தோமோ அவங்கல்லா இருக்கிறாங்கபா அதுல
உம்
இவ்ளோ பேர சேத்திருக்காங்க ஆனா இதுல ஒரு ஒரே ஃப்ரெண்ட் தா பயங்கரமா திருப்பத்துர்லதா ஒர்க் பண்றா அவ கூட பிரவீனா பயங்கரமா எஃபர்ட் எடுத்து ஒரு ஒருத்தரயா ஒரு ஒருத்தரயா புடிச்சு அவங்க கிட்ட இருந்து நாலு நம்பர் கலெக்ட் பண்ணி அது ஒரு இது பண்ணி ஒரு அழி மினி மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணா பாருங்க
அஹ்
சூப்பரா அரேஞ்ச் பண்ணா அரேஞ்ச் பண்ணி ஆஹ் இதுல ஸ்கூல்ல தா சென்ட் ஜோசப்ல தா ஆ ஆமா அங்கயே பண்ணோ ரயில்வே ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லா சென்ட் ஜோசப் தானே டென்த் வரை தா நாங்க இரும் லவன்த்து டொவல்த்துலா வந்துருவாங்க அங்க அங்கதா பண்ணி அஹ் சிஸ்டருக்கு வந்து என்னமோ என்னமோ பிரசன் பண்ணாங்க அந்த அக்குவாஃபினல் தா பெருசு தண்ணி வாட் டர் பியூரிஃபை வந்து பெருசா வாங்கிட்டுவரவு ஒன்பதாயிரம் ரூபாய் அது வாங்கி பிரசென்ட் பண்ணிட்டு ஒரே ஹாப்பி ஆயிட்டாங்க அவங்கல்லா எங்க டீச்சர்ஸ் பழைய டீச்சர்ஸ்ங்க எங்களுக்கு எடுத்த டீச்சர்ஸ்ங்க எல்லாரயுமே வர வச்சோ
ஆஹ்
அவங்க அவங்களே ஏஜ் ஆகல அப்டியே எங்கா தா இருக்குறாங்க நம்மளுக்கு தா ஏஜ் ஆயிட்ட மாரி இருக்கோ உம் நல்லா இருந்துச்சுப்பா சந்தோஷமா இருந்துச்சு கேக்க ஆஹ் வந்தாங்க வந்தாங்க சுகந்தி மிஸ் வந்துந்தாங்களே அஹ் சுகந்தி மிஸ் இருந்தாங்க அவங்க கூட இவரு தா மெலிசா இருப்பாங்க அப்டி யே தான் இருக்காங்க குளோஸ் பிளவுஸ்சு அந்த பிளவுஸ் கூட சின்ன கழுத்தா கூட வெக்க மாட்டாங்க குளோஸ் பிளவுஸ் தா இன்னைக்கு வர அதே டிரஸ்ஸிங் சென்ஸ் தா அதே கொண்டதா மாற்றமே இல்லாத இருக்கிறாங்க
உம்
லதா மிஸ்சுஅஹ் இவங்க ஜாக்லின் மிஸ் நெறைய பேரு வந்தாங்கப்பா நிறைய பேர் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ்ங்க எல்லாமே எங்க சரௌண்டிங்ல இருந்த டீச்சர்ஸ் வந்திருந்தாங்க அப்புறோ இன்வைட் பண்ண ஆ எஸ் தர் மிஸ் வந்து திருநெல்வேலில
அவங்க ஆஹ் அவங்க சிஸ்டர் அவங்களு ஒரே மாதிரி இருக்காங்க எ அவங்க தமிழ் அவங்க தமிழ் டீச்சரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்தாங்க
இவங்க பயாலஜி இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல லாஸ்ட் வர பிரைவேட்ல தா ஒர்க் பண்ணிட்டு இங்க பர்மனன்ட் ஒர்க்கர் தா அவங்க பர்மன்ட்டீச்சர் தா ரிட்டைர் ஆயிட்டு தா போனாங்க ரிட்டைர் ஆயிட்டு சார் வந்து ரயில்வே ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியிருந்தா டிகே சாரு டிவிகே சார் ஒருத்தர் இருப்பாங்க தெரியுமா எஸ்டர் மிஸ்ஸோட ஹஸ்பண்டு அவங்க பசங்கள இங்க ஜோலார்ப்பேட்ல செட்டில் பண்ட்டு அவங்க திருநெல்வேலி அவங்களோட ஓன் டவுன்னு ஆ அங்க போய் செட் ட்லாய்டாங்க ஆனா இயர் ஒன்ஸ் வராங்கபா ஜோல்லார்ப்பேட் வந்து எல்லாரையு பாத்துட்டு தா போறாங்க
ம் அந்த நெத்தில இல்ல தமிழ் வாத்தியார் இருப்பாரா வணக்க ஐயான் சொல்லிட்டு ஆ நெத்தில ஆ நெத்திலக்கு முட்டு மாதிரி வெச்சுட்டு இருப்ப ஆ இல்ல பட் பட்டிமன்றோ நடத்துவார் இல்ல ஆ எங்க வீட்லியு அவரு ஒரு ஃபங்க்கு இன்வைட் பண்ணிருந்தாரு பட்டிமன்றோ நிகழ்ச்சிக்கி அப்பல்லா பேசுறதுக்
கொட ஒன்னு எடுத்துட் வருவாரு அரும்மையா இருக்கு டிரெஸிங் எல்லா கூட அவ்ளோ தா பண்ணுவாரு ஆனா அவுர் சொன்ன கதை இன்னு கூட எனக் அப்டி தா ஆ மைண்ட்லே இருக்கு நா உங்களுக் நெக்ஸ்ட் கால் பண்ணி கண்டிப்பா அந்த கத சொல்றே சம்ம இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு கண்டிப்பா சொல்றே ம் வச்சுட்டுங்களா ச்சரிப்பா